ஹலோ தோழி சொல்லுங்க தோழி வணக்கங்க எப்டி இருக்கீங்க என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கே எப்படிங்க இன்னிக்கி பள்ளி இன்னிக்கு என்னங்க வீட்டு வேலைகள் தா போய்கிட்டு இருக்கு பொழுதுபோக்குக்காக என்ன தொலைக்காட்சி எப்பயமாவது பாப்பே தொலைக்காட்சிகள்ல வந்து சீரியல் பாக்கற வழக்கம் இருக்கு ஆனா இந்த இரண்டு மாதங்கள்லா இல்ல எப்பமாது பாப்பா ஆமா அப்டி இல்ல மாலை நேரம் மட்டு பாப்பே அந்த தொடர்ச்சியா ஆமா மாலை நேரத்துல விலை விஜய் தொலைக்காட்சி பாக்குற வழக்கம் இருக்கு
நானும் அதேதான் விஜய் தொலைக்காட்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும் மத்த ஆ தொலைகாட்சி சன் ஆ ஜி தமிழ் இதெல்லாம் தவிர்த்து விஜய் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அதுல நீங்க சொல்ற மாரி தொடர்கதைகள் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்கு என் கணவர் திட்டிட்டே இருப்பாரு எப்ப பாரு இதேதா பாக்
கண்டிப்பா எங்க வீட்ல என்ன தெரியுமா கேப்பாங்க இப்ப எப்டின்னா அது மாலையில போட்றதே திரும்ப வந்து காலையிலயே வரு அதா கேபாங்க எப்பவுமே இத நா நேத்து நைட்டு பாத்தனே இப்போவு இதையே பாக்குற அப்படிங்கிறவங்க அப்டி கேப்பாங்க
அதுக ஆனா அவங்களுக்கு வித்தியாசம் அதுவும் இப்ப சமீபத்தில அந்த ம் ம தே இப்ப வந்த க கிரிக்கெட் பத் போட்ருந்தாங்க அ ஒரு அது வந் பாத்தீங்கன்னா அந்த சமயத்துல என்னால பாக்கவே முடியில ஏன்னா அவங்க அந்த அ அந்த கிரிக்கெட்டவே பாத்துட்டு இருந்தனால என்னை வந்து சீரியல் ப வே விடல என்னோட கனவு
ஆமாங்க எனக்கு அததா சொல்றேனே இந்த ரெண்டு மாசோ ஆயிடுச்சு கதைய எப்படியாவது போட்ருவே கொஞ்சோ சின்னதா போடுவாங்க இல்லையா நம்ம யூடியூப்லல்லா அது என்ன சொல்லுவாங்க அ கொஞ்சம மட்டு போடுவாங்க அத பாப்பே நானு ஆ கண்டிப்பா அத மட்டு பாத் துக்கறது அ சரி இப்படி போயிட்டு இருக்கா கத சரி நம்ம அப்புறம் பாத்துக்கலா அப் அப்படிங்கிற மாரி அப்படி சொல்லிட்டு அப்படி போயிட்டுருக்கோ அதே மாதிரி வந்து ஞாயிற்றுக்கிழமைகள்லம்மே இந்த தொலைக்காட்சி பாக்கறதுதா வழக்கம்
ஆமா அல் நறைய போடுவாங்க நறைய நிகழ்ச்சிகள் போடுவாங்க அ த பிரியங்கா அப்புறம் மா க பான் சொல்லி அவுங்க எல்லாம் பண்ற நிகழ்ச்சி எல்லா நல்லா இருக்கு பாக்கற்துக்கு
ஆமா
ஞாயிற்றுக்கிழமைகள் நிகழ்ச்சியுமே நல்லா இருக்கு
ஆ என்க்கு பெரும்பாலும் இந்த திங்கள் முதல் சனிக்கிழம இருக்கரத விட ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப புடிக்குங்க எல்லாமே நா அதிகம் பாப்பே அ நீயா நானா வந்து தொடர்ந்து பாப்
நல்லாருக்கும் ஆமா ஆமா ஆமா
கு ரொம்பவே புடித்தது அது கோபிநாத்து அந்த பேசுற விதோ அது எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்கு
அத விட நம்ம ஜீ தமி ழ்ல வந்து தமிழா தமிழான்னு ஒன்னு இருக்கு பாருங்க அதுவும் நானா நானக்கி நீயா நானாக்கு நீயா நானா அதுக்கு ஈக்கோல் ஈ ஏத்த மாதிரி இருக்கும் நீங்க ஒரு டைம் அதையும் பாருங்கஆனா நா டி வி ல பாக்க மாட்டே இந்த யூடியூப்பு இதெல்லா பாக்கும்போது அதுல வரு இல்லிங்களா அதுல வந்து பாத் திங்கனா நல்லாருக்கு பாக்குற்துக்கு
சரி சரி இதுக்கப்பற ஆனா நான் பாத்து இருக்கே அந்த அளவுக்கு வந்து விரிவா பாத்ததில்ல இதுக்கப்பறம் பாக்கறே எனக்கு அந்த மாரி நிகழ்ச்சிகள் ரொம்ப புடிக்குங்க அந்த பட்டி மன்றங்கள் ஆகட்டு இந்த மாரி விவாத நிகழ்ச்சிகள் அந்த மாரிலா அதிகப்படியா பாப்பே ம் இந்த விஜய் தொலைக்காட்சினா பிரியங்காகவாகவே நா நெறைய பாப்பே அவரு அத பேசுற அந்த விதம் நகைச்சுவையா இருக்கு இல்லயா அந்த மாதிரி பாப்பேங்க தொடர் கதைகள்ன்னா னா அதுதா அடி போய்ட்ருக்கு அப்புறோ நீங்க இந்த வெப் சீரியஸ்ல்லா பாப்பீங்களா
ஆ பாப்பே பா து வந்து ஆனா இப்போ நா அதிகம் பாக்கறது இல்லைங்க அதில வந்து ஏன்னா அ கொரியன் வெப் சீரீயஸ்சுன் சொல்லி ஒன்னு இருக்கு தெரியீங்களா அ அந்த வெப் சீரிீஸ் மட்டு பாப்பே மத்தபடி வேற அதிகோ எது பாக்கறது இல்லிங்க டைம் கெடைக்கறதில்ல பாக்குறதுக்கு
உண்டு ஆ அத சொல்லுங்க அதுதா இ இந்த மாதிரியானா நேரோ கெடைக்கும்போது மட்டுந்தா
ஆமா நேரங் கெடைக்கும் போது எதாவ்து பாத்துட்டு அந்த மாரி பண்ணா மட்
ம் ம் வேற பொழுதுபோக்குன் பாத்தீங்கனா இசை அதிகமா கேப்பேங்க நானு உங்களுக்
அது நல்லாருக்கு அ எனக்கு ரொம்ப விருப்போ இருக்குங்க அதாவ்து இப்போ ஒரு வேலை செய்யும்போது தொலைக்காட்சில இசைய போட்டு வுட்டோ இல்ல நம்ம போன்ல வந்து அந்த இசைய போட்டு கேக்கும் போது நல்லா இருக்கு அது ஒரு நல்ல ஒரு தனி ஒரு அ அ அனுபவமா இருக்கு நீங்க எந்த மாரி இசைய அதிகோ கேப்பீங்க
ஆ நா அதிகப்படியா வந்து இந்த மெலோடியான இசைகள் மட்டுதா அதிகோ கேக்குறது மெல்லிசைகள் தா அதிகமா கேப்பே அ குறிப்பா சொல்னோனா இளையராஜா அவர் களுடைய பாடல்கள் வந்து அதிகமா கேப்பே அது எனக்கு இன்னமுமே சரி ஆமா அது உங்கள் மாறனா கூட அது இன்னு ரொம்ப ஒரு இனிமையா இருக்கு ம் அதே மாரி ரி இசை அப்டின்னா இந்த பேருந்துல பயன் பயணம் பண்ணி கிட் கிட்டு அந்த இசை கேக்குறது ரொம்ப புடிக்குங்க ஆமா அது வந்து ரொம்ப இனிமையா இருக்கு
பேருந்துலயுமே இதே மாரி இன்னிசை அதாவ்து மெலடி சாங்குன் சொல்லுவாங்கங்க அந்த மாரி போகும்போது அத கேட்டு போனா இன்னு நல்லாருக்கு
ஆமா அதுதா
நம்ம இரவு படு கும்போதும் நீங்க அந்த மாதி இசைய கேட்டு படுத்திங்கனாலும் உங்களுக்கும் கொஞ்ச நல்லாருக்கும் கேக்குறதுக்
ஆமா அது அதுதா ஆனா எனக்கு ரொம்ப ஆசை தா அன இரவு நேரத்துல பால்ட்ட கேட்டுக்கிட் டு படுக்கணுனு ஆனா எங்கெங்க இந்த கொழந்தைய விடுறாங்க நம்ம அத எடுத்து காதுல மாட்டுனோ வச்சுக்கோங்களே அவுங்களுக்கு ஆமா அத விட்றது இல்ல ஆனா முன்னாடிதா அத கேட்டுக்கிட்டு இருந்த அந்த ஞாபகோ எல்லா இனிமையான நினைவுகள் எல்லாமே இருக்கு ம் அந்த பள்ளி கல்லூரில எல்லா பேருந்துல போகும்போது பாட்டு கேட்டுக்கிட்டு போனது அதெல்லா ரொம்பவே பிடிக்கு ம் அந்த அந்த நாட்கள்லா வராதா அப்டிங்கிற மாதிரி இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா ஏனா அந்த அந்த காலத்துல நமக்கு நேரம் அதிகமா கெடைக்கு அதனால வந்து அந்த நேரத்த நம்ம இந்த மாரி கூட யோசிப்போ
ஆமா
அது இல்லாம நம்ம படம் பாக்கிறதா இருக்கட்டும் இதுக்கு எல்லாமே தனியா நம்ம வந்து நேரம் ஒதுக்கி இருப்போ நான் நாள் நெறைய டைம் அப்டி ஒ ஒதுக்கிருக்கே எப்டின்னா இப்போ திரைப்படம் பாக்குறதுக்காக வேண்டிய ஒரு நேரம் அப்படிங்கிற மாதிரி அதுவும் கல்லூரியில படிக்கும்போது அ மடிக்கணினி இருக்கு அந்தட் அந்த நேரத்துல அந்த எங்களுக்குத் ஒ ஹாஸ்டல்ல தா நாங் தங்கிருந்தே ஹாஸ்டல்ல வந்து இந்த ஒய்ஃபைன் சொல்லுவாங்க இல்லைங்ளா அது வந்து ஃப்ரீயா குடுப்பாங்க அ அத கனெக்ட் பண்ணி நாங் க நான் என் தோழி எல்லாமே பாத்தீங்க அப்டீன்னா படம் பாக்கறது அந்த டைம்லே நாங்க வெப் சீரீஸ் பாப்போ எல்லாமே பாப்போ அதல்லா ஒரு காலம்ங்க அது திரும்பி நம்ம வேணோனு நெனச்சாலு திரும்பி கெடைக்காது அபூர்வமான காலமது
ஆமா
நீங்க கல்லூரி கல்லூரி சமயத்துல உங்குளுக்கு மறக்க முடியாத விஷ்யம்னு எதாவது இருக்குங்களா
ஆ கண்டிப்பாங்க நறையவே இருக்கு நீங்க திரைப்படங்கள்னு சொல்லும் போது இந்த திரைப்படம் பாத்த ஞாபகங்கள்லா நறையவே இருக்கு நண்பர்களோட அதிகமா திரைப் படத்துக்கு போவே அதன் பிறகு எப்டீன்னா ஒரு தடவ திரைப்படத்துக்கு அப்டிதா போயிட்டு நானு என்னோடைய தோழியு போயிட்டோ இப்டியேதா கிளாஸ் கொஞ்சோ அ பாடோ எடுத்துக்கிட்டே இருந்தாங்க எனக்கு அது பாடோ பிடிக்கவே இல்ல என திரைப்படத்துக்கு போனோ சொல்ட்டு சும்மா சொல்லிகிட்டு இர்ந்தே என்னோட தோழிகள் சொன்னாங்க நீ பேசுறதுதா ஒன்னோ செய்ய மாட் டே அப்டீங்குற மாரி சொன்னாங்களா நா அப்டியேப்பட்ட ஆள்தா எதுவு செய்யலா மாட்டே இவங்களா சொல்லிட்டாங்களேன்னு ஒரு தன்மான பிரச்சன நானு என்னோடய இன்னோரு தோழி சேந்து திரைப்படத்துக்கு போய்ட்டோ என்னாடி நம்பள வந்து ஒரு மாரி ஆ இப்ப பூமரு அப்டீங்குறாங்க இல்லயா அந்த மாரி எங்க கேங்குல நா எதுவு பேச மாட்டே புக்கு கையுமா இருப்பே இவளுங்க சொல்லிட்டாளுங்களே சொல்லிட்டு நா போய்ட்டே போய்ட்டா அங்க ட்டு அவுங்க திரையரங்குல ஒக்காந்து படம் பாத்துக்கிட்டு இருக்கே கரெக்டா என்னோடய வீட்ல இருந்து என்னோட அண்ணா கால் பண்றாங்க அ கா ஃபோன் பண்ணிட்டு அம்மா நா இங்க ஹாஸ்டல் கிட்ட இருக்க நீ எங்கம்மா இருக்க அப்டீன்னாங்களா முதல் முறையா வாழ்க் கைல நா திரைப்படத்துக்கு தெரியாம போனது அதுதா என்னடா இது எனக் ஒன்னுமே புரியுல அதுக்கப்புறோ இல்ல நா இந்த மாதிரி கிளாஸ்ல இருக்கே என்னால வர முடியாது அப்டி சொல்லிட்டு அப்டி சமாளிச்சுட்டு
அப்போ நீங்க திரைப்படத்துல இருக்கு போது நீங்க உங்குளுக்கு இந்த சவுன்டு கேட்டு அந்த ஓ வெளீல வந்து செரி செரி செரி
வெளில வந்து பேசிட்டு இந்த மாரி நீங்க வாங்கிட்டு வந்தத வார்டன்கிட்ட குடுத்துட்டு போயிடுங்க அப்டீங்கற மாரி சொல்லிட்டு அப்றோ நா உள்ள போயிட்ட அப்டீ போனதுங்க
இதுலா ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயமா இருந்திருக்கோங்க இது
ஆமா மறக்க முடியாத ஒரு நினைவுனா அதுதா எனக்கு அ திரைப்படம்னா எனக்கு ஞாபகம் வரோ அப்டீதா இது இருந்தது
செர் சேரி ஒரு மறக்க முடியாத விஷ்யம்னாலும் இதேதாங்
ஆமா கண்டிப்பா இனிமையான நினைவு அதுவு நறீய இருக்கு தோழிகளோட நா வந்து படிச்சதால நறைய அனுபவங்கள் இருக்கு விடுதியில படிச்சதால உங்குளுக்கு கண்டிப் பா அந்த மாரி நினைவுகள் எல்லா நறையவே இருக்கோ நனைக்க
ஆமாங்க ரொம்ப நறைய இருக்கு ஆமா ஆமா ஆமா இனிமையான அனுபவமா இரு மடியுல இருந்தாலே
நல்லா இருக்கோ அது இல்லாம நம்ம கல்லூரி வாழ்க்கை ஒரு பக்கோ இருந்தா இருக்கோ விடுதி வாழ்க்கை ஒரு பக்கோ இருக்கோ அப்டீன்னு சொல்லுவாங்க இல்லீங்களா அந்த மாரி பெரிதா இருக்கு அது நல்லா இருக்கும் கேட்கவும் அது அனுபவிச்சு பாக்குமோது தான் நமக்கு தெரியும் அதில் எவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கு இருக்கு அப்டின்னு சொல்லி நமக்கு அது புரியுமே கூட
ஆமா அது பள்ளி கல்லூரியில படிக்குமோது எதுக்குடா விடுதியில இருக்கோம் அப்டிங்கிற மாரி தோணுச்சு ஆ இப்போ நமக்கு அத நெனச்சு பாத்தண்ணா அந்த நா ஆ இந்த நாள் வேணுங திரும்ப வராதா அப்டிங்கிற மாரி இருக்கு
ம்
முக்கியமா இந்த மகளிர் விடுதியினாலே அது ஒரு மகிழ் ச்சிதாங்க மகளிர் கல்லூரி மகளிர் விடுதி அது ரொம்ப இனிமையான அனுபவோம் அது ரொம்ப நல்லாவே இருக்கு நா இளங்கலை படித்தது மகளிர் கல்லூரியில ஆ முதுகலை அப்டிங்கிறது இருபாலர்ல படிச்சன் இது ரெண்டுதுல எனக்கு இளங்கலை தான் ரொம்பவே வந்து ஒரு மகிழ்ச்சியான தருணம் இருபாலாறு கூட அந்த அளவுக்கெலாம் வந்து நம்மளால வந்து ஒரு சுதந்திரமாக இருக்க முடியாது சுதந்திரமா பேச முடியாது இது ரொம்ப நல்லா இருந்தது மகளிர் கல்லூரியில அப்டி தாங்க போனது என்னுடைய கல்லூரியின் வாழ்க்கை
எல்லாருக்கு கல்லூரியின் வாழ்க்கை ஒரு சுவாரஸ்யமானதுதான் இருக்கு
கண்டிப்பாக இவ்வளவு நேரோம் உங்களோட பேசியது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்
எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நம்ப கண்டிப்பா நம்ப அடுத் த்து அழைப்புல கண்டிப்பா சந்திக்கலாம் தோழி
கண்டிப்பாக நன்றி
கண்டிப்பாங்க நன்றிங்க